சிஸ் ஆ கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கிளியரா கேக்குதா
ம் சூப்பரா கேட்குது
தனியா
இப்பதா நா உலாத்திட்டு வந்து படுத்திருக்கே இதுக்கப்புறோ என்ன பண்ணணு கொஞ்சோ நேரத்துக்கு அப்பறோ தூங்கணு தூ
ஆ எனக்கு ஆனா அப்டி ஃபோன் பாத்துட்டு இருக்கையில அப்டியே தூக்க வந்துச்சு சரி முக்கியமா உங்ககிட்ட பேசலா பேசிட்டு தூங்கலா அப்டின்னு தா இருந்தே ஆமா எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர் நா எல்லா வந்து வீட்டுல இருக்கே ஓகே இப்போதைக்கு பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுனால எங்கெயு போகல வீட்ல இருக்கே நீங் க காலையில ஒர்க் போனு அப்ப இவ்ளோ லேட் நைட் ஆயிருதுல தூங்குறதுக்கு தூக்கமு வல்லனு சொல்றீங்க அப்புறோ எப்டி காலையில ஸ்கூலுக்கு சீக்கிரோ எந்திருச்சு கெளம்பி போறீங்க ரொம்ப உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸா ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகாதா
ஒண்ணுமே தெரியாது காலையில ஃபயரு கெஞ்சிப்பே அ தொழுது முடிச்சதுக்கப்புற கொஞ்சோ நேரோ ஆ அப்டி படுத்துப்பே கொஞ்ச நேரோ சில நேரோ தூங்கிருவே தூங்கிட்டு மறுபடி ஒரு ஏழரை மணிக்கு எஞ்சிப்பே எழுந்திரிச்சிட்டு அவசரமா குளிச்சிட்டு அதுக்கப்புறோ ரெடி ஆயிட்டு பையனை ரெ டியாக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒம்போது அஞ்சுக்கெல்லா கெளம்பிருவே ஆ அப்டி கெளம்பி போயிட்டு அங்க போய் எல்லா பண்றோ வெக்கிறோ ஆனா அங்க போனா லைட்டா தூக்க வர மா திரி இருக்கு மதியான டைம்ல ஆனா நம்ம எ எழுந்து நின்னு பாட நட போமா அதனால அது அப்டியே போயிரு
ம்
திரும்ப சாயங்கால அங்க இருக்கம் போதே தூக்க வர மாதிரி இருக்கு அஞ்சு மணிக்கு தா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வருவே ஆனா வீட்டுக்கு வந்துட்டு படுத்தா தூக்க வராது இப்டிதா ஆகிட்
இல்ல எனக்கு இப்ப இவ்ளோ நாள் இல்ல இப்ப கொஞ்ச நாளா சரி ஓகே உங்களிட்ட பேசிட்டு இந்த மாரி நைட்ல கொஞ்சோ முழிக்கிறோல பாப்பா தூங்க லே டாகு அந்த மாரி அப்டி தூங்கிட்டு இந்த மதிய இப்ப தூங்கறதுல்ல கொஞ்சோ ஃபோன் பாத்தட்டே ஏதாவது அதுல ஓர் க் பண்ணிட்டு அந்த மாரி இருப்பே அதுனால பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து இன்னைக்குலா வந்துட்டு ரொம்ப தலவலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி சரியான தலவலி அதுதா தலவலிக்குது தூக்க சரியான தூக்கயில்ல மேக்சிமம் எட்டு மண் நேர தூங்கணும்னு சொல்றாங்க நம்ம தூங்குறது ஓ இப்பல்லா நாலு மண்நேரங்கூட நாலா தூங்கறது இல்ல அதுக்குநடுவுலேயு பாப்பா எந்திரச்சு எழுந்திரச்சுப்படி ஒளாத்திட்டே திரியறேல அதா நால் மணேர தூக்க கூட ல்லாம இருக்கா அது ரொம்ப ப்ரம் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா பீல் பண்ண ஆரம்பிச்சிட்டே நாளைக்கு தூங்கிடுவேன் நெனைக்கிறே பண்ண முடியாது ஆட்டோமெட்டிக்கா தூக்க வந்துரு
ம் து ஒடம்பு முக்கியம் நம்ம வந்து ஒடம்பையு பாத்துக்கணு எப்பவுமே வேல வேல வேல செல்லுல வேல பாக்குறோன்ட்டு அப்டின் சொல்லிட்டு இருந்தா நம்ப ஒடம்பு வந்து என்னத்துக்காகுறது அத அத எப்டி நா இப்போ இப்போ நம்ம முழிச்சிருக்கோன்னா வச்சுக்கோங்களே நம்ம ஒடம்புல இருக்க பாட்ஸுமே அது முழிச்சுதா இருக்கு ஏனா அது அது ஓய்வு இல்லாம அது வேல செஞ்சுட்டே இருந்தா அதுக்கு எதாவது பாதிப்பு ஏற்பட தானே செய்யு
தூங்க நம்மளுமே நம் அதுதா போ தல ரொம்ப வலிச்சு நமக்கு ஒரு மாரி இருக்கைல லைட்டா ஒரு பத்து நிம்ஷஸ்ட்டு எவ்ளோ முக்கியமான பத்து நிம்ஷோ அசந்துட்டு ஐயோ தூங்கிட்டமே அப்டின்னு எந்திரிச்சிட்டம்னா குட
ஷ்டமா கூட
டுத்துதூங்குனா கூட அப்றோ கிளியர் ஆயிருது அந்த தலவலி இருக்க மாட்டீது ஆனா தூங்காம இருந்தம்னா ரொம் ப அது இதுவா இருக்கு
இதா இருக்கு ஆமா ஆமா அதேதா எனக்குமே இப்ப நைட் டைம்ல மொபைல் பாத்தன்னு வெச்சுக்கோங்களே இப்போ ஒரு கண்டினியூஸா ஒ ரெண்டு மூணு நாளைக்கு ஆஹ் எப்டி சொல்றது ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த மாரி மொபைலு அப்டி கூர்ந்து கவனிச்சு பாத்து எதாவது டைப் பண்ணா எனக்கு அப்டி ரோ அ க கரக்டா தலவலி ஸ்டார்ட் ஆயிருது எனக்கு ஆல்ரெடி சைனஸ் ப்ரெச்சன வேற இருக்கு அதுல தலவலி ஆமா எனக்கு சைனஸ் ப்ரெச்சன மூக்குல சத தண்டு வளசல் எல்லாமே இருக்கு ஆ ஆப்ரேஷன் பண்ணணுந்தா சொன்னாங்க ஒரு வருஷத்துக்
ஐயோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களு ஒவ்வொரு பிரச்சின சொல்லைல பயமா இருக்கு சிஸ்டர் நமக்கு. ஒவ்வொன்னுக்கு யோசிக்க வேண்டிதா இருக்கு ம்.
ஆ எனக்கு ஆனா எ எனக்கு ரொம்ப இந்த இது ரொம்ப அந்து தா வந்துருச்சுன் வெச்சுக்கோங்ளே ஆ எப்டி சொல்றது தாங்கவே முடியாது எதுனால தாங்கிக்கலா ஆ அந்து இந்த சைனஸ் பிரச்சினய வந்து தாங்கிக்கவே முடியாது அப்டியே தல வலிக்கு ரன்னிங் நோஸாருக்கு மூக்கட ச்சிக்கு. ஆ மூக்கடச்சிக்கு அத வந்து ரொம்ப ஸ்
ஐயோ என் எனக்குமே இப்பல்லா வந்துட்டு மத்த நாள் ஒன்னு தெரில. என்னக்கி நா தல குளிக்றனோ தல குளிச்சு தல காஞ்சிருந்தா கூட நைட்லது அன்னிக் தல குளிச்சிருக்கோ அப்டினா அன்னிக் நைட் எல்லா வந்து ரெண்டு மூக்கு அடைச்சிருச் க்கு இப்ப எந்த மூக்குல நம்ம வந்து எந்த ரெண்டு ஓட்டயு அடச்சா எ துல நம்ம மூச்சுட்றது தூங்கவே முடில. அது என்ன பண்ணாலு எடுக்க மாட்டிது எனக்கு அப்டிதா பண்ணுது.
அதா சிஸ்டர். இப்போ நம்மோ தலவலி இந்த வயிறு வலி இதெல்லா கூட ஓரளவு தாங்கிக்கலா. ஆனா மூக்கு அடச்சிருச்சி எம்மாடி எம்மா நிம்மதியாவவே இருக்காது அழுகேலா வரு
எனக்கு அதோட ஒரு சே எனக்கு அப்டீ கடுப்பா இருக்கு தூங்கவே முடியாது சிஸ்டர் தூக்கமே இல்லாம போய்ரு நமக்கு அவ்ளோ டயடா இருக் கு வேலேல்லா முடுஸ்ட்டு வந்து படுக்க ஆனா இந்த இப்டி மூக்கு அடச்சுகிட்டு நானு இந்த விக்ஸ்ஸெல்லா எடுத் து உரிஞ்சி உரிஞ்சி பாப்பே உஹூம் என்ன பண்ணாலு அது கேக்காது
உஹூம் என்ன பண்ணாலு அது கேக்காது ம்ஹூ கேக்காது சைனஸ்தா எனக்கு வந்து சைனஸ் இல்ல அதுனால சு சுத்தமா கேக்காது எதுக்குமே கேக்காது அந்த இ என் டி டாக்டரு குடுத்த அந்த மாத்தர இருக்கு அத போட்டா மட்டுந்தா அது பறந்துபோகு இல்லன்னா இல்ல நான்லா சொல்ல அது போட்டு போட்டுதா சிஸ்டர் இப்ப ஒரே வயிறு
ஆமாடி ம் ஆமா எஃபக்டிவான மாத்திரைங்களா இருந்தா அது போய்ட்டு நமக்கு வந்துட்டு புண்ணு வயித்துக்குள்ள புண் நீங்க என்னா பண்ணுங்க ஊட ஊட நீங்க வந்துட்டு இந்த இடியாப்பம்ல்லா செய்வீங்ளா
இடியாப்பம்லா செய்வீங்லா
அந்த மாரி செஞ்சு சாப்டுங்க இடியாப்பம் அவுச்சு இல்லன்னா ஆப்பம் மாரி தோசையவே சும்மா ஆப்பம் மாரி தண்ணியா நல்லா தண்ணி ஊத்தி அந்த மாவ கரஸ்ட்டு அத அப்டியே ஊத்திட்டு சும்மா ஆ தேங்கா பால் எடுத்து ஊத் தி சாப்டுங்க சிஸ்டர் காலேல தேங்கா பால் சாப்ட்டீங்ன்னா கொஞ்சம் அந்த வய்த்து புண்ணல்லா ஆத்து
ஆமா நெறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க இந்த தேங்கா பால் சாப்ட்டா வய்த்துக்கு ஆகு
எங்க வீட்லல்லா எ ப்போமே ஆ மாசத்துக்கு ரெண்டு தடவையாது வீக்லி ஒன்ஸ் வேணு எ எ பொண்ணுக்கு இடியாப்பொன்னா ரொம்ப புடிக்
அதுல எப்டி நீங்க நாட்டு சக்கர இந்த மாதிரி போடுவீங்ளா
ருப்பே நா தா சொல்றேன்ல எங்க வீட்ல ஜீனிய கண்ட்ரோல் பண்ண முடில நீங்க நாட்டு சக்கர போட்டுக்கலா
நாட்டு சக்கர போட்டுக்கலா ம் நாங்க அதல்லா சாப்ட மாட்றாங்க எங்க வீட்ல நாட்டு சக்கர இந்த ப இதல்லா சேக்க மாட்றாங்க பணங்கற்கண்டு இந்த மாரி ஐட்டம்ஸ்லா எங்க வீட்ல சேக்க மாட்றாங்க
சேக்க மாட்டாங்க இல்ல சிஸ்டர் நம்ம வந்து இப்ப வந்து அது வந்து இடியாப்பத்துல ஊத்தி தா சாப்டனுமா சும்மா சாப்டகூடாதா
சும்மா ஆ சும்மா எடுத்து குடிக்க முடியும்னா குடிங்க இடியாப்பத்தோட சாப்பற்றதுனா ஒரு வே அதுக்கு நா அதுக்காக சொல்றே கால சாப்பாடு செஞ்ச மாரியு இருக்கு அப்டி சாப்ட்ட மாரியு இருக்குன்றகாக எங்க வீட்ல வந்துட்டு சும் நீங்க குடிக்கலா நீங்க வந்து நீங்க ஒங்களுக் இப்ப ஒரு ஷூ சவ்க் வ கண்ட்ரோலா இருக்கீங்கல்ல இது இது பண்ணணுனு ஸோ நீங்க பண்ணீற்லா நீங்க என்ன பண்லா தேங்கா பால் எடுத்து
தேங்கா பால் எடுத்து ஆ சக்கர போடாம நாட்டு சக்கரய
அது கெ கெட்டியா எடுத்து கூட நீங்க ஆ கெட்டியா எடுத்து கூட நீங்க குடிக்லா எங்க வீட்ல வந்து கொழந்தகளுக்கு சாப்பன்னு பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு இடியாப்போ ஆப்போ அந்த மாரி குடுத்தாதா பாப்பா சாப்டுவா
ஆஹ
ஒடம்பு ஹீட் ஒடம்பு அது பாத்தா அவளுக்கு வயிறு ஃபுல்லா புண்ணாய்ருச்சு அது அ வயிறு புண்ணாயி வாய் வரைக் கு புண்ணாகி நா காப்பாத்தப்பட்ட பாடு பெரிய பாடு எ பொண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு பொழச்சா பெரியவ அதுனாலதா இப்ப சின்னவளுக்கு வந்து பாத்து பாத்து ஒவ்வொன்னு பண்ணிட்ருக்கே
ஹீட்டு ஒடம்பு இவளுக்கு ஹீட்டு ஒடம்பு அ இது டெய்லி குளிக்க வைக்கிறே சிஸ்டர் சும்மா சும்மா போய் போய் பாத்ரூம் போனா உச்சாபோனா இந்த மாரி என்ன வரதான் பாத்ரூம்க்கு போய்ருவோ போய்ட்டு தண்ணிய தண்ணிய ஊத்தி திப்போ காலேல எந்துருச்சு பல்லு விலக்க போனா சின்னவளு பின்னாடியே போவா ரெண்டு பேருக்கு டிரஸ்ஸ கழட்டி தண்ணிய ஊத்தி வுட்டுதா அவுங்க ஐயா கூட்டி
தண்ணி ஊத்திவிட்டுதா
டைம் தண்ணி உடம்புல ஊத்துறோ ஆனாலு இந்த கட்டி வந்துகிட்டே இருக்கு சிஸ்டர் இந்த வேனக்கட்டி சொல்லுவாங்கல்ல அது வேனக்கட்டி மாதிரி கூட இல்ல குட்டி குட்டியா வருது இவளுங்களுக்கு இப்ப வேண கட்டீனா பெருசாகி அதுக்குள்ள ஆணி இருக்கும் காமிச்சு ஆயில்மண்ட் வாங்கி போட்டே தா இருக்க சரியாகவே மாட்டிது கொடுத்த ஆயில்மன்ட் தெரிது மறுபடி மறுபடி கொடுக்குறாங்க எத்தன தடவ போய் காசு செலவழச்சட்டு இருக்குறது சரியானா பரவால்ல அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க அது கொடுத்தா அ அந்த டாக் ட்ரு கொடுத்தது கேட்கல இந்த மெடிக்கல் ஒருத்தர் ட்ட வாங்கி ஒரு அண்ணன் கைராசியானவங்க அவங்க கேக்கும் அவங்கிட்ட வாங்கி அந்த அ ன்டிபயோட்டிக் கொடுத்தா கொஞ்ச நாளைக்கு வர மாட்டியது ஆனா அதுக்கப்புறம் மறுபடி வந்துருது நம்ம அதுக்க ஆன்டிபயோட்டிக்க வாங்கி வாங்கி குடுத்துட்டே இருக்க கூடாதுல்ல சிஸ்டர் கொழந்தைங்களுக்கு
சிஸ்டர் இதுலதா என் பையனுக்கு பிரச்சனை வந்ததே அதுதா இவனோட ஸ்கின்னுமே ரொம்ப சென்சிட்டிவ் ஏதாவது எறும்பு கடிச்சா
வீங்கிரும் அப்படித்தான் இருக்கு என் பொண்ணுங்களுக்கும் அதுதான் அப்படித்தான் இருக்கு பொண்ணுங்களுக்கும் என் பொண்ணுக்கு
ஒரு எடத்துல ஒரு எடத்துல கடிச்சா அந்த எடத்
இவளுக்கு அப்படிதான் பண்ணுது சிஸ்டர் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு எறும்பு கடிச்சு கடிச்சிருக்கும் பாத்தா அடுத்த நாள் அதுக்கு மேல கட்டி வருது சிஸ்டர் இவளுக்கு வித்தியாசமா பண்ணுது அப்படி வருது இவளுக்கு கருப்பா மாரமாட்டிது அதுல அப்படி க கட்டி வந்துருது இந்த கட்டி வெனக்கட்டி மாதிரி
வேற கட்டி இவனுக்கு என் ன ஆகும்னா இவனுக்கு என்ன ஆகும்னா அப்படிதா கடிச்சு இப்படி வீங்குமா அதுக்கு அப்புறோ அது புண்ணாகும் அதுக்கப்புறோ கருப்பாகி உரியும் அதுக்கப்புறோ அந்த எடத்துல அப்படி அந்த எடம் அப்படியே தழும்பா மாறிடுது இப்படியே எம்பிள்ளைக்கு மூஞ்சி ஒடம்பு அப்பா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் எவ்வளோ கொடுத்தே அதுல தா பிள்ளைக்கு வயிறு வலியே வந்
அதா இந்த எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு இல்லாமா தா ரொம்ப கஷ்டபடுதுங்க இப்போ எம் பொண்ணுக்கு எல்லா அவ்ளோ நல்ல தாய்ப்பால் இருந்துச்சு நல்லா கொடுத்தே பெரியவளுக்கு நா சொன்னல்ல இந்த மாதிரி அந்த ஒரு வயசுக்கு மேல வரையில அவளுக்கு வந்துட்டு செம்மையா இருப்பா பாக்கறதுக்கு கண்ணு பட்டு போய் தா கண்ணீர் தா அதோட அவளுக்கு முடியாம வந்துச்சு அந்த முடியாம வந்ததோட அவ எதுமே கிடையாதுல்ல மறுபடி பச்சபிள்ள மாதிரி ஆயிட்டா எந்திரிச்சு நடக்க தெரியாது ஒண்ணுமே இல்ல ஒடம்புல மண்ட மட்டும்தா இருக்கு அப்ப எப்பக்ஷடி இருக்கும் பாக்குறது நானாலா பொழைப்பான்னே நனைக்கல பாப்பா பொழைக்க மாட்டான்தா மனசே விட்டுருச்சு எனக் குலா பாப்பா பொழைக்க மாட்டா அவ்வளோதா நமக்கு அப்படின்னு ஆனா அவள அவ்வளோ தேறி அல்லா அல்லான்னு கிடந்து கடைசி அவள காப்பாத்தி எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க எங்க மாமித்தா கஷ்டப்பட்டாங்க ரொம்ப ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவும் அங்க தூக்கிட்டு போவும் என்ன என்ன சொல்றாங்க அது எல்லத்தையு கேட்டோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போன கூட்டு போனோ மந்திரி கூட்டு போன ஏன்னா சில பேரு அம்மான்னு சொல்லி வச்சு வச்சிருந்தாங்க அதுக்கு வச்சிருந்தோம் எல்லாம் பண்ணணும் தண்ணி ஊத்தணும் எல்லாமே பண்ணி கடைசில சரி ஆயிடுச்சு சிஸ்டர் தேறி அவள கொண்டு வந்ததுனால சோ அவளுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாம போச்சு அதுலயே எல்லாம் சரியா ஆயிடுச்சு கொடுத்த தாய்ப்பால் ஃபுல்லா அதுக்கே அவ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே போச்சு அதோட பால நிப்பாட்டியாச்சு சோரி அதுக்கப்புற அவுங்களுக்கு எதிர்புசக்தி இல்ல அதுக்கப்புற தா சாப்பிடவே இல்லயே இந்த வாய்ப்புண்ணு அப்ப ஆரம்பிச்சது அதுல இருந்து ஒரப்பே சாப்ட மாட்டா இப்பதா ஒரப்பு கொடுக்குறே இப்பதா காரமே எய பொண்ணு சாப்பிடுறா அஞ்சு வயசு வரைக்கும் ஒரப் பே சாப்ட்டாம இப்பதா ஆரம்பிக்கிறா அப்ப எப்படி அவளுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் இருக்கும் ஒடம்புல சொல்லுங்க
இருக்கும் உடம்புல சொல்லுங்க ஆமா இருக்காது கண்டிப்பா
அப்படிதா போயிட்ருக்கு
கண்டிப்பா இருக்காது ஆனா ஆன்டிபயோட்டிக் நா ஒரு தமிழ் மெடிசன்ல காட்னே இங்க பக்கத்து ஊர் தா அங்க வந்து எப்டின்னா இந்த கைய நம்ம கைய புடிச்சி பாத்துட்டே நமக்கு இருக்க ஒரு சில விஷயங்கள கரெக்டாக சொல்லிருவாங்க ஃபஸ்ட்டு நா நம்பாமதா தா போனே ஆனா போய்ட்டு எனக்கு வந்து இந்த பிரிஸ்ட் பெயின்னு சொல்லிட்டு போனே ஆனா அவங்ககிட்ட அது இருக்கிறத நா காட்டிக்கிடல காட்டிக்காம நா போயிட்ட அப்ப ஏ கைய புடிச்சு பாத்துட்டு அவங்க சொல்றாங்க உங்களுக்கு அந்த பிரிஸ்ட் பெய்ன் இருக்கா கரெக்டா அங்க ஒரு அ பிளட் கிளாக் ஆகிருக்கு இந்த எடத்துல தா அவங்களுக்கு வழி இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டாங்க அதனால அவங்க சொல்றத நா எல்லாத்தையுமே அ நா நம்புவ எப்டி சொல்றது இப்ப பையனுக்குமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அ கரெக்டா அவனுக்கு வயித்துல வந்து இந்த எப்டி சொல்றது நெறிக்கட்டி பிரச்சன அதுக்கு தா நா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்த அதுவுமே எப்டின்னா நா கொண்டு போய் காட்டுன்ன காட்டிட்டு கைய புடிச்சி கரெக்டாக சொல்லிட்டாங்க இந்த பையனுக்கு இந்த இது பிரச்சன இருக்கு இப்டி இப்டி இருக்கு
ஓகே சிஸ்
இப்டி எஇப்டி பண்ணாலு செரியாயிரு ஓகே சிஸ்டர் நா பாக்குறே ஓகே சிஸ்டர் பாய் அ ஓகே